வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க
அ சாப்ட்னீங்களா
இனிமேட்டுதான் சாப்பணு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்பணு இனிமேதா
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன படிக்றீங்களா காலேஜ் படிக்றீங்களா
ஆ ஆமாங்க நீங்க
நா ஹவுஸ் வைஃப்
அ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
அ டூ தௌசண்ட் டுவல் பாஸ்டு அவுட்டு எம்பிஏ முடிச்சிருக் க வேலைக்கு தா ட்ரை பண்ட்டே இருக்கே
ஆ நெறைய ஜா ஆ எதாது எக்ஸாம் எழுதி உள்ள போயிடலால்லங்க
அது மாரிதா ட்ரை பண்ண ஒன்னு கெடைக்கல எக்ஸாம்லாம் ட்ரை பண்ண தா
இப்போ நெறைய வந்தா இப்ப நெறைய கெடைக்குதுல்லாங்க எல்லாத்துலயு ட்ரை பண்லால்ல
அப்டியா கெடைக்குதா நெறையா தெரியலயே
ஆமாங்க ம யூடியூப்ல தேடிப்பருங்க நெறையா வந்து
ஆ அப்டியா
உங்கள இப்போ வந்து நா நாக்ரி அந்த மாரி ஆப்லா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல குடுக்கும் இதே வந்துங்ன்னா நீங்க பக்கத்துல உள்ள உங்க ஏரியால உள்ள உங்க டிஸ்ட்ரிக்ல உள்ள அங்க இருக்க ஏவேலைய நீங்க செய்லா அந்த மாரி ஆப் அ வந்துருச்சு அந்த ஆப்ல ட்ரை பண்ணா உங்களுக் கு கண்டிப்பா வேல கடைக்கு
சரி ஓகே ஓகே என்ன எங்க எங்க இருக்றீங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்களா எங்க படிக் க்றிங்க வீட்ல இருந்து போறீங்களா வீட்லதா ஆ ஆ சரி ஓகே என்ன நைட் என்ன டின்னரு
பூரி உங்க வீட்ல
இட்லியின்மேட்டு தா ஊத்தனு
ஆஹ்ஹ
ம் இட்லி ஆ வேர்க்கடல சட்னி
ஆ
ம்
என்னா எல்லாருமே இப்டி சொல்றீங்க இட்லி இட்லினு
நைட்டு டின்னர்னாலுமே இட்லி தா பூரி நாங்க காலையில தான் போடுவோ
ஆ ஆனா அதிகமா எல்லார் வீட்லையு தோசை தானே ஊத்துவாங்க
தோசை தானே நான் எப்டி செய்வோனா காலையில தோசை ஊத்திடுவே நைட் ஆனா இட்லி ஊத்திடுவே வ எப்பனா அது ம் கொஞ்சோம் ஃப்ரீயா இருக்கே டயர்டா இல்லாத மாரி இருந்தா மட்டுந்தா சப்பாத்தி போடுவே ஏனா சப்பாத்தி கொஞ்சோ
ஆமாங்
எது ஈஸியோ அத செஞ்சிட வேண்டியதா இட்லி
ஆ
ஆ
மழை வருதா வெயில் அடிக்குதா காலைல நா வந்து காலேஜ் பஸ்ல போறனால ஏழரைக்கு போனு
ம்
ஈவினிங் அங்க வந்து நால்ரைக்கு காலேஜ் முடியு ஆனா வீட்டுக்கு வர ஆறு மணி அப்டி ஆய்டு
அப்டியா டிஸ்டன்ஸா ஒன் அவர் டிராவல் பண்ற மாரி இருக்குமா
ஆ ஆமா அங்க
ஆ சரி ஓகே ஓகே இப்பதா ஈவினிங் இங்க மழை பேஞ்சுது எல்லாரு நல்லா இருக்காங்க
ஆ செரிங்க
ஆ செய்வான்
உங்களுக்கு வெயில் புடிக்குமா இல்ல மழை புடிக்குமா
எனக்கு வெயில்தா புடிக்கு மழை புடிக்காது
ஆ சேரிங்க
ஏன் உங்களுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டனா
ஆமாங்க எல்லாத்துக்குமே மழைதா புடிக்கு
எல்லாருக்கு மழைதா புடிக்கு ஆ மழை புடிக்குந்தா எனக்கு அந்த மழை டைம் வந்தா மட்டுந்தா புடிக்காது ஏனா டக்குனு நம்ம வெள்ல போ முடியாது வர முடியாது துணி எல்லா தொவச்சா காய வைக்க கஷ்டமா இருக்கு
அதுவு பூச்சி பட்டெல்லா அதிகமா வரு
ஆ அதேதா அதனால எனக்கு மழை பெஞ்சா ரொம்ப புடிக்கு புடிக்காது ஆனா மழை இருக்கணுனு நெனைப்பே ம் வெயில் கூட ஆனா அந்த நம்ப எல்லாந் தாங்கில்லா இந்த மழை வந்து
ஆமாங்க ஆனா வெயில்தாங்க தாங்கமுடில ஏ டிசிஸ்ல்லா வருது
ஆமா
இந்த தோல் ப சம்பந்தப்பட்ட நோயெல்லா நெறயா வரு வெயில்லதா
ஆமாமா அதுக்குதா ஆமா அது நம்ம நெறயா ம் ம் அதுக்கு தண்ணி குடிக்கணு நம்ம ஜூஸ் எல்லாகு சாப்
ஆ நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறது இதுலதா இருக்கு எது வருது எது வர்லன்டு
ஆமா கரெக்டா சொன்னம்மா கரெக்ட்டுதா
ஆ பாத்து பாத்து சாப்புணு ஆ நல்லா இருக்காங்க
ஆ ஓகே இப்ப என்ன ஃப்ரீயா இருக்கிறீங்ளா ஆ வீட்டு வேலெல்லா செய்வீங்ளா
ஆ அவ்ளோ எல்லா செய்ய மாட்டே
அவ்ளவா அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க
அம்மா செஞ்சுப்பாங்க அவ்ளோ எதுவு கேட்க மாட்டாங்க
அப்டியா பரவா இல்லயே ஆ
அவுங்களு‌ வேலைக்கு போறாங்க அவங்களு வேலைக்கு போறாங்க போ போய்ட்டு வந்து வீட்லயு வேல செய்வாங்க
ஆமா கொ கஷ்டம்தா ஆம் நானும் அப்படிதான் என் பொண்ணை எந்த வேலையு விட மாட்டே நானும்
ஆ ஸ்
ஆனா இன்ட்ரெஸ்ட்டா எல்லாமே செய்வா செவன்து தான் படிக்கிறா
அந்த வயசுல எல்லா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க
ஆமா எல்லா வேலையும் செய்யறேன்னு செய்வா நான் அதிகமா விட மாட்டேன் எக்கு ஃப்ரை மட்டும் பண்ணிக்க நூடுல்ஸ் இது மாரி எதனாவ்து பண்ணிக்கேனு அது மட்டும் தா விடுவேன்
ஆ சேரிங்க அந்த ஏஜ்லல்லா எல்லா ஆர்வமா இருப்பாங்க ஒரு டென்த் நைன்த் அதுக்கப்புறோ தா எல்லா த்துக்குமே எல்லாமே கஷ்டமா தெரியு
ஆமா அப்டிதா நான் சின்ன வயசுல நா எந்த ஒர்க்குமே பண்ணது கெடையாது சின்ன வயசுல ஆனா எனக்கு ஆப் போசிட்டா இருக்கா என்னோட பொண்ணு எல்லாமே செய்வா எல் லாலயும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு நாதான் எந்த வேலயும் விட்றது கெடையாது அவளுக்கு
ஆமாங்க
ஆ
ஸ்போர்ட்ஸ்ல அந்த மாரி சேத்து வுட்ரனும்
ஸ்போர்ட்ஸா ஆ ஆ ஸ்போர்ட்ஸ் தா எதோ ஸ் கூல்ல இப்ப கேட்டுட்டு இருக்றா இது கிளாசிக்கல் தா அனுப்பலனு இருக்கேன் டான்ஸு
ஆ
அதுதான் திரு ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தே நானு வீட்டுக்கிட்ட எதுவுமே இல்லன்னு இப்போ ஓ ஒரு இது செட்டாயிருக்கு அதா அனுப்பி வுடணும்
ஆ செரிங்க அப்புறொம் கால்லே சாப்ட்டீங்ளா
ம் காலையில வந்து தோச எக் தோச சாப்ட்டே ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பிரிஞ்சி பண்ணேன் இப்ப நைட்டு வந்து இட்லி ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணனும்
ஆ சேரிங்க நைன் ஓ கிளாக் ஸா நைட்டு இவ்ளோ நேரொ வத்து சாப் ட்டு அப்புறொ எப்ப தூங்குவீங்க
அ நாங்க எப்பயுமே லேட்டாதா தூங்குவோ நாங்க தூங்க டுவல்லாயிடும்
ஆ செரிங்க
நானும் பாப்பாவும் லேட்டாதா தூங்குவோ
ஆ
ஆ
அப்புறங்க
அப்றொ
ஆ
இன்ன சென்னையிலல்லா எங்க சு சென்னையில எல்லா சுத்தி பாத்துருக்கீங்களா என்ன ஊரு நீங்க
நா வந்து கடலூர் டிஸ்டிக்ங்க
கடலூரா நா கடலூர் தா நெய்வேலி
சேம்
நெய்வேலியா
ஆ இதுல சொல்ல கூடாது அதா சொல்ல
செரி ஓகே ஓகே
ஆ செரிங்க அதா அங்க வந்திருக்கே சென்னைல்லா
ஆ ஆ
ஸ்போர்ட்ஸ்ல இருந்த ஹாக்கில அப்ப ஸ்டேட் அங்க வந்த
ஆ
ஆ ஆனா ஒரு நாள் தா வெளையாண்டு அப்படியே பீச் போயிட்டு வந்ததுதா ஒடம்பு ஃபுல்லா கொப்பளமா போட்டுருச்சு அவ்வள வெயில் அங்க
அப்படியா
ஆ இங்கேந்தப் பழகிட்டு அந்த வேல் செட் ஆகல இத்தனக்கு ஃர்ஸ்ட் டைம் வந்தே
செட் ஆவுல ஆ ஆ
ரொம்ப வெயிலாடிக்குது அங்க மட்டு
டீஹைட்ரேட் ஆயிடுச்சு போல ஒடம்பு
இல்லங்க ரொம்ப வெயிலடிதா அந்த ஊர்ல
அப்படியா
இங்கெல்லா அப்படி கெடையாது வெயில் அடி க்கு அந்த அளவுக்கு சூடால்லா அடிக்காது
ஆ ஆ எங்களுக்கு இங்க இருந்து பழகிடுச்சு சென்னையில இருந்து பழகிடுச்சு
அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கலா
ஆமா ஆமா ஆ
சென்னை சென்னை எல்லா சொல்வாங்க செரி நல்லா பிரபலமா ம் ஊருன்னு ஆசையா போன அப்ற அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிலு தாங்கவே முல்ல படுக்கவு முல்ல உக்காரவு முல்ல
ஆ
வெறுத்துட்டே என்னடா இதுனுட்டு
ஆ ஆ நா எங்க இங்க வெள்ல போவே மாட் ட சென்னையில ஈவினிங் டைம் போவாங் வெளியில பீச்சுக்கு போவோ இங்க பக்கத்துல மால் இருக்கு மாலுக்
அங்க நிறைய பிளேஸ் இருக்குலங்க
ஆமா நெறைய இருக்கு நாங்க செலக்டிவா தான் போவோ எல்லாத்துக்கு போயிட்டு சுத்திட்டு இருக்க மாட்டோ கூட்டு போக மாட்டாங்க மொதல்ல பக்கத்துல இருக்கிற எடந்தா ஆனா பீச் வீட்டுக்கு பக்கத்துல தா அதுக்கு மட்டு நாங்க அடிக்கடி கம்பல்செரி போயிடுவோ
ஆ செரிங்க
நைட் டைம்ல போனன்னா டின்னர் கூட அங்க ரெடி பண்ணி நாங்க எடுத்துட்டு போய் அங்க பீச் ச்சுல கூட சாப்பிடுவோ இல்ல அப்படி வெள்ள சுத்திட்டு அப்படியே வெள்ளயே பீச்சுக்கு பக்க க்கதுலயே சாப்ட்டு வந்துருவோ அத நெறைய சீ ஃபு ப சீ பக்கத்துலல்லா நெறைய இ கடல்லா ஓப்பன் பண்ணியிருக்கங்களா ஃபுட்டு எல்லாமே அங் நல்லா இருக்கு
ஆம்
ஆ
அப்புறங்க
அப்றோ சென்னை அடுத்தது எப்ப ஸ்போர்ட்ஸ்கு
இல்லங்க நா ஸ்போர்ட்ஸ் விட்டு நின்னுட்டே டுவெல்த்லயே
அப்டியா
என்ன கொஞ்ச ஃபிக்ஸ்ல்லா வந்துச்சா அதனால செட் ஆகல நின்னுட்ட
அப்டியா
ஆ ஆமாங்க ஆ டைம் முடிஞ்ச்ருச்சுங்க
செரி ஓக்கே உங்கள்ட்ட பேசனதுக்கு நன்றி
ஆ நன்றிங்க
ஓகே
ஆ தேங்ஸ் ஆ செர்